ஒ
நானு என்ன பண்ணிட்ருக்க
ந நா டிவி பாத்துக்குட்ருக்கே
இருந்ச்ச
நீ என்ன பண்ற
நா சும்மா இன்ஸ்டா பாத்துட்ருந்தே ஃபோன ஸ்டால் பண்ணிட்டு அதனால் சரி உங்கிட்ட பேசுவோமே ஆல்லடி கால் பண்ணிந்தல்ல அத்தா இப்ப கால் பண்ண
ம் ஓஹோ ஆவ்ரேஜா இன்ஸ்டால எவ்ளோ ஹா ஸ்பெண் பண்னுவ
அதுல்ல இப்பதா பாத்தேன்னா இன்ஸ்டால ரொம்பவயா அடி ஆயிர்வ வெனா ஒரு ரீல்ஸ் தல்னோனா வச்சிக்கோய அதுவே பாத்து பாத்து அப்டே த எப்டி சொல்றது எத்தன மணி போகுதுனே தெரில அப்புடே இன்ஸ்ட்டாவே தள்ளிட்டு கடக்குறோ
அம்மா ந வந்து எனக் கு என்ன சொல்றது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வர ரீல்ஸ் எல்லாமே எனக் புடிக் மாட்டேங்கிது அ அதுனால இப்போ ஸ் ரொம்ப அவ்ளோவா இன்ஸ்டா பாக்குற மாரி எனக் தெரிய்ல
மணி மூ மைண்ட் சரியில்ல இன்ஸ்டா பக்கோ போறங்க அப்ப நம்ம க மைண்டு சரியில்லாம இன்ஸ்ட்டா பப்போல்ல அப் அந்துட்டு என்ன நம்ம சிச்வேஷன்ல பாக்றோமோ அதேதா இப்ப கால் பண்ணிட்ருக்கப்யு வந்துட்ருக்கு
அதேதா உன்னோட டிப் டிப்ரஷன் மைண்ட் செட்ட புரிஞ்சுகிட்டு அதே இதுல கால் பண்ணி ச்சீ அதே இதுல ரீல்ஸ் அஜஸ்ட் பண்ணி இன்னு வெறுக்க வச்சீ
ம் அதுவு இல்லாம இப்போ எல்லா என்னென்ன நடக்குதோ அப்டியே நம்ம டெய்லி இத நம்ம வந்துட்டு இன்ஸ்டால பாக்கலா
கரெக்ட் தா இருந்தாலு அந்த கன்டென்ட் அதெல்லா வந்து ஒருமாறி அடிக்ஷன் மாரி ஆய் திருச்சில்ல
அட இப்போ இன்ஸ்டால என்கரேஜ் பண்றதுக்கு நெறையவே இருக்கு பாராட்ற மாரி விஷியமே ஏனா நெறைய பேர்ல்லா வச்சுக்கோங்க ஐடி கிரியேட் பண்ணி அவுங்கவுங்க டே டு டே லைஃப் பண்ணி அதுல அவுங்கவுங்கள்தா அப்லோட் பண்றாங்க அப்டியா அதுலயுமே நெறைய நல்ல கமண்ட்டு வரு பேட் கமெண்ட்டு வரு அதயு ஓவர் கம் பண்ணி போடுவாங்க
ஏ ஆனா அதனால வந்து யாருக்கு பெனிஃபிட் கெடையாதுல்ல அவுங்களுக்கு மேபி பெனிஃபிட் இருக்கு மத்தவங்களுக்கு இருக்காதுல
முது சல அவுங்க போடுற விஷியோல்லா வச்சுக்கோயே பல விஷியோ நமக்கு நல்லது சொல்றதாவு இருக்கு
ஆ எனக்கு இந்த இன்ஸ்டா தொறந்தாலே இந்த கப்புள் ரீஸ்லா வரு அதனாலயே நா இன்ஸ்ட போறதயே அவாய்ட் பண்ணிட்டே
ஏ உங்ளுக் கப்பில் பிடிக்காதா
இப்போதைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட்ல இல்ல அதனால எனக்கு தேவ இல்லன்
எல்லாமே அப்டிதா ரீல்சா வருது அப்டிதா இருக்கு எல்லா ரீல்ஸ்வு அப்டிதா வருது கப்பில் ரீல்ஸாவே
அ அது ஒனக்கு வர்றது ஓகே எனக்கு வர கூடாதுல
அப்ப போறதுமே எனக்கு செலடைம் எனக்கு எனக்கு மட்டு என்ன கப்பில் பாக்குணும்ன்னு ஆசையா அவ்ளோல்லா நா வந்துட்டு அ சில பேர்ல்லா ஆ எப்டி சொல்றது லவ் ஸ்டோரி எல்லாத்தையு அவ்ளோ உன்னிப்பா பாப்பாங்கள்ள அப்டி எல்லா நா பாத்தது இல்ல
ஆ ஆ
ம் ம்
இல்லன்னா வந்து இந்த கார்ப்பரேட் லைஃப் பத்தி வரு ஆ அதனால என்ன சொல்றது எனக்கு வந்து வீக்லி ட்டுவைஸ் தானே அந்த அளவுக்கு எனக்கு எக் ஸ்போஷர் இருக்காது ஏனா டீம்மேட்ஸும் எனக்கு இங்க கெடையாது அதனால ஒரு மாரி ஏன்டா வருது அப்டின்னு இருக்கு
ப்ராஜெக்ட் பண்ணி பாப்பிங்கிங்லா என்ன
புரியில
ம் எப்ப தானே ப்ராஜெக்ட் பாப்போ இப்போ இன்னு தனியா
வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு
கேக்குதா இப்போ ஆக்சுவலா உங்க கம்பெனிலயுமே நீங்க டீமா தான இருப்பீங்கன்னு கேக்குறா
ஆனா எ டீம் எதுவு இங்க இல்லேல
ஆ
பிச்சு பிச்சு ஒரு ஒரு லொகேஷன்ல இருப்பாங்க இந்தியாலயு இருப்பாங்க அப்ராட்லயு இருப்பாய்ங்க அதனால ஆ அந்த மாரி
ம் ம்
ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷ்னே இருக்காது ஆன்லைன்லயே தா போகுது அப்றோ எதுக்கு நேர்ல வர சொல்றாங்கன்னு தெரியல
எல்லாமே அப்படிதான ஹைப்ரிடா மாறிடுச்சுல
ஆனா எனக்கு வந்து புடிச்சிருச்சு இப்ப தனியா ஆபிஸ் போய் போயிட்டு இப்போ யாராவது திடீர்னு நம்ம கூட வந்து ஜாயிண்ட் பண்ணா கூட எனக்கு அது புடிக்க மாட்டேங்குது
ம் இல்லன்னா உங்க ஃப்ரெண்டு அந்த மாரி யார்டையாது டைம் ஸ்பெண்ட் பண்ணலால்ல
ம் எ ஃப்ரெண்ட்ஸுங்கல்லா தூங்க மூஞ்சுங்க எவளும் காலையில எழுந்திருக்க மாட்டாலுங்க
எப்படின் ஒருத்த வீக்கு ஸ்கெடூல் டைம் இருக்கு அதனால போவா இன்னொரு தேவைக்கு நீ எப்ப ஆஃபீஸ் போரியோ அப்ப போயிக்கலா ஆனா நைன் ஹார்ஸ் இருக்கணு அந்த மாரி
எப்ப மீட்டிங்ன்னா ஓ சொல்றாங்களா
புரியல
எட்டு மணி தானே சொல்றீங்க இப்போ
என்னோட டைம் எனக்கு மதிய தா ஆனா இருந்தாலு நா காலையில போறே
ஓ ஓகே ஓகே
செவன் தேர்ட்டிக்குல்லா போயிருவே
ம் அப்பற சாண்ட்விச்தா புடிக்குமா கால்ல காலையில உனக்கு பிரேக் கட்டா சாண்ட்விச் எல்லா குடுத்தா சாப்புடுவியா
ஆ சாப்புடுவேனே
ம்
அங்க போனா சாண்ட்விச் மோஸ்ட்டா வாங்குவே இல்லைன்னா தோச தா
கேண்டீன் தான ஃப்ரீயா இல்ல
ஃப்ரீ இல்ல காசு குடுக்கணு காபி மட் டுந்தா ஃப்ரீ எல்லா டைப் ஆஃப் காபிஸு இருக்கு
இந்த டைப் காஃபி யுமே ஃப்ரீயா
ஆமா அதெல்லா ஃப்ரீ ஏன்னா காஃபி மெஷின் இருக்கு அங்கயே
ஓ காயின் போட்டா காபி
ஆ காயின்லா கெடையாது எங்களுக்கு
ம்
ஒரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு காபி மெஷின் இருக்கு உனக்கு என்ன டைப் ஆப் காஃபி டீ வேணுமோ நீ க்ளிக் பண்ணி எடுத்துக்கலா
காபினா குடிப்பீங்களா
இல்ல நா எப்பயாவது குடிப்பே
இப்ப நார்மலா சாண்வெஜ் சாப்பிடுவேல அந்த வேலைய எல்லா ரொம்ப அதிகமா இருக்குமா எப்டி இருக்கு
ஆ ரேட்ல்லா பரவால்ல ரொம்ப ஜாஸ்தில்லா இருக்காது
ம் சரிப்ப
ம் அவ்ளோ காஸ்ட்லில்லா இல்ல மோஸ்டா நீ எது வாங்கனாலு அம்பது ரூபாய்குள்ளே முடிச்சிரு
மீட்டிங்
ம் ஆனா என்ன சொல்றது என்னோட ஆஃபீஸ் பக்கத்துலயே தா ஃபுட் ஸ்ரீரீட் இருக்கு
வல்லா போனோனா ரொம்ப கம்மியா இருக்குமே அங்கேயே கழிக்கலாமே அதுக்கு
ஃபுட் ஸ்ட்ரீட் ஆனா உனக்கு வந்து ஈவினிங் டைம்ல தா அங்க ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு
ம்
ஏ நா காலையிலயே போறேன்ல அதனால அந்த அளவுக்கு எதுவு இருக்காது
ஆர்டர் போட்டு ஏதாவது சாப்டலாம்ல ஸ்விக்கில ஜொமேட்டோல
போட்லா‌ என்ன ப்ரெஷ்னனா குவான்டிட்டி எப்டி வருன் நமக் தெரியாது இப்ப நெறைய வந்துர்ச்சுனா ஒரு ஆளாவே சாப்பிட முடியாதுல்ல
அதுவுல்லாம இப்பல்லா ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கே சிலிண்டர் ரேட் அதிகமா ஆடுசுன்னு ஆன்லைன் டெலிவரி ஃபுட்டு கூட அதிகமா போட் டாங்கதான
ச்சா வந்து ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வருது அங்க போன எ ஆபீஸ் சைட் போனா இன்னு ஜாஸ்தியா இருக்கு
அதுக்கு கேம்பில்லே வாங்கி சாப்ட்டுக்கலாமே
ம் அதுதா கொஞ்ச தூரோ நடந்து போனாலே வந்து மால்ட்ருக்கு அதனால அங்க கூட போயிக்கலா
மாலு ரேட் அதிகோந்தா கேன்டீன்ல நல்லா இருக்குந் தான
ஆ ஃபுட்டெல்லா சூப்பரா இருக்கு இங்கியே ஆனா வந்து அவ்ளோ வெரைட்டிஸ் இருக் கமாரி எனக்கு தெர்ல தோச வெரைட்டிஸ் இருக்கு அ சான்வி ஜ்ஜி ஜூசஸ்ஸு ஆ பராத்தா இதெல்லா இருக்கு
ம் அ
ஆ ரெண்டு டவர்ருக்கு எனக்கு அதனால இன்னொரு டவர்ல எல்லா வெரைட்டிஸு இருக்கு ஆனா அந்த டவர்ல வெரைட்டிஸ் அதிகமா இருக்கிறனால கூட்டோ அதிகமா இருக்கா எனக்கு அதனால அங்க போக ஒரு மாரி இருக்கு
எதனா ஃப்ரெண்ஸ்கிட்ட சொல்லி முன்னாடியே சொல்லி வெச்சிருந்தால்ல
எனக்கு அதா சொ எனக்கு இப்போதா ஃப்ரெண்ஸ் கொஞ்ச செட் ஆகிருக்காங்க அவங்க எல்லா எனக்கு அப்புறந்தா வருவாங்க நாந் தா ஃபஸ்ட்டு போவே
ஓ கரெக்டா வராதுதா
ஒருத்தவங்க சமச்சு எடுத்துட்டு வரேன்னாங்க அவுங்க தனியா வீடு எடுத்திருக்காங்க ஆனா அவுங்க எனக்காக காலில ஆ நா சாப்பிடாம வருவே தனியா சாப்டுவேன்ட்டு அவுங்களு சீக்கிரோ வர பாப்பாங்க ஒரு எயிட் தேட்டிக்கு அப்டி வருவாங்க அதனாலயே அவுங்ளு சீக்கிரோ எழுத்திருக்கணுல சீக்கிரோ ஏஞசி சமைக் முடியாதுல்ல அதனால செய்றதில்ல ஏனா அவுங்க ஊர் சைட்ல வந்து டிஃப்ரெண்டா செய்வாங்க அதனால
ஆனா இப் இப்படி போறது ஒரு லைஃபு அந்தவு ஒரு லைஃபு வீட்லே வேல பாக்கறது ஒரு லைஃபு எப்பவாவ்து போய்ட்டு வரது ஒரு மாரி இரு க்கு ஆனா ஃபுல்ல ஆபீஸ்லே இருந்தா கொஞ்சோ ஜாலியாவு இருக்கு ஆனா செல
நீ ஃபுல்லா ஆஃபீஸ்ல இல்லைனாலு மே நீ ஒரு எடத்துல தங்கிருப்ப அங்க நெறய பேர் ருப்பாங்க அவுங்கவுங்க ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க உனக்கு நெறய எக்ஸ்போஷியர் கெடைக்கு நீ வீட்லே இருக்கனால உ ஆ ஃபீஸ்ல யார் ருக்காங்ளோ அதுலியே இப்ப எனக்கு எனக் கூட ஃப்ரெண்டா இருக்றவ்ங்க வேற வேற டீமுன்றத்னால எனக்கு ஓரளவு எக்ஸ்போஷியர் கெடைக்குது பேச பேச
செரி செரி அ பெசாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா ஆஃபீஸ் போறேன் சொல்லிட்டு
அவுங்க எதுவு சொல்ல மாட்டாங் நீ வாரத்துக்கு ரெண்ட் நாள் வரத்தா நீ எங்க வேணுமோ ஸ்டே பண்ணிக்கலா அவுங்க இஷ்டப்படி நீ ரெண் நாள் வரணு அவ்ளதா
அந்த ஸ்டே பண்றதெல்லா ஃப்ரீயா
இல்ல நீ வெளில தனியா ரூம் எடுக்கணு அங்க அந்த சைடு் எல்லா ரூம் காஸ்ட்டே ஜாஸ்தி இருக்கு ஸ் செவன்ல செவன் தா ஸ்டார்ட் ஆகு
ஆ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்யோட இருந்துருவியா நீ அப்போ
என்னது அதுக்கு நா வீட்ல இருந்தே போயிருவேன்ட்டு விட்டுட்ட
ஓ சேரி சேரி அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாமே ஹாஸ்டல் அந்தமா
ஹாஸ்டல் ஓகே வீடு எடுக்கிறதா இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கோ
ஆ
அதனால காமனா வீடு எடுக்க முடியாது ஏனே எல்லாருமே அவங்கவுங்க ஆபீஸ் பக்கத்துலேயே வே ஆவ் ஒருத்தவி ஹாஸ்டல் எடுத்துட்டா ஒருத்தவி வீடு எடுத்துட்டா
அப்டிதா இருக்கு புரியுது புரியுது நா அப்றோ கால் பண்ணட்டா இப்பேர வந்து கூப்டுறாங்க
ஓகே ஓகே ம் பாய் பாய் ஆ ஆ